ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே சிஸ்டர் வீட்ல எல்லா நல்லா இருக்காங்ளா
எல்லாரு நல்லா இருக்காங்க சிஸ்டர்
எல்லா எல்லா நல்லா இருக்காங்கமா கொழந்தைங்க எல்லால்ல ஸ்கூல் போய் வந்துட்டாங்ல்லா அ இப்பதா ஓ ஸ்கூல் லீவுங்களா பரவால்லையே மழவே மழ பெய்தா மேம் உங்க ஏரியால
மழ வந்து இப்போ இப்போ மழ பெய்ல ஆனா இன்னைக்கு ஃபுல்லா வெயிலே இல்ல
ஆமா இங்கல்ல காலையிலருந்து நல்ல மழ கொஞ்சோ நேரமா
தூறிக்கிட்டேதா இருந்துச்சு தவிர ஆனா மழைய எதுர்பாத்தோ மழையே பெய்ல
ஓ இப்போ கொஞ்சோ காத்துதா ஜாஸ்தியா இருக்கு இப்போ
ஆடி மாசந்தா காத்தடிக்கு ஆனா இந்த மா இந்த மன்த்தே காத்து ஸ்டார்ட் ஆயிருச்சுல்ல
இப்ப எல்லா மாறிருச்சே மேம் மழ வர்ர டைமு ஜூன் மன்த் லல்லா அ ஜூன் மன்த்ல அவ்ளோ மழ வரு இப்ப மழையே ஊல்லாம் பொயிருச்சு
ஆமா ஆமா இப்ப ஜூலை வந்துருச்சு ஆமா ஜூலை ஃபஸ்ட்டூ தானே நடக்குது
அதுதா இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு மழ கெடைக்கும என்னனே தெரில
கெடைக்குமா என்னென்னே இல்ல செப்டம்பர் அக்டோபர்ல வரு
அத அத வந்தா சரிதா அ
இங்க மழ பெய்னு எதிர்பாத்தோ தூ தூரிட்டே நின்னுச்சு அப்டியே பொய்ட்ச்சு
ஓ சேரி சேரி மேம் எல்லா ச ப்ரிப்பேர்ல்லா பண்ணி முடிச்சாச்ச மேம் டின்ர்க்கு
டின்ர்க்கு இப்பதா நா சப்பாத்தி மாவு பெனஞ்சிட்டு இருந்தே நீங்க பே பேசிட்டு போலா மத்தியானோ முட்டக்கொழம்பு வச்சதே இருக்கு அப்டியே சப்பாத்திக்கு வச்சிட வேண்டியதா அதே
அவ்ளோதா என்ன சமைக்கிறோமோ அத வச்சுட்டா பிரச்சன இருக்காது
இல்ல முட்ட கொழம்பு சப்பாத்தி நல்லா காம்மினேஷன் தானே
அ அது நல்லாருக்கு மேம் நாங்களு ப்ரிப்பேர் பண்ணுவோ அது அடிக்கடி அது எப்டி வேக வச்சு செய்வீங்ளா இல்ல
இல்ல நாங்க வந்து அப்டியே ஒடச்சுட்டு ஊத்திருவோ அதுலியே
அ நானு அப்டியு பண்ணுவே வேக வச்சு கட் பண்ணியு போடுவ மேம்
அ ஆமா ஆனா எங்க வீட்ல மோஸ்லி இது மாரிதா விரும்புவாங்க
ஆமா
அந்த ஒடச்சூ ஊதாதி இது பண்றது அதுல பிளேவர் நல்லா எறங்குதுல்ல
ஆமா ஆமா நல்லாதா இருக்கு ககொழந்தைங்ளுக்கு புடிச்ச மாரி செஞ்சிக்குடுத்தா வேல முடிஞ்சிடு
ஆமா எ பைய எது குடுத்தாலு சாப்ட்டுக்குவா
அப்படி இருந்துட்டா பிரச்சன இருக்காது மேம்
அவ இதுதா வேணு அதுதா வேணுன்லா கேட்கவே மாட்டா
அ எங்க வீட்லயூ இருக்காங்க அப்படி பரவால்ல அந்த மாரி இருந்துட் பைய லெவன்த்து மா
லவன்த்தா அப்பனா அவுங்க கேக்கறத நீங்க செஞ்சுதா ஆகணுல்ல
இல்ல மேம் எது பிளேட்ல என்ன இருந்தாலு காலி பண்ணீருணு மேம் அவ்ளோதா
ஆ சாப்ட்ருவா அப்டி
அப்படியெல்லா சாப்ட்ருவா மேம் பிரச்சன இல்ல இப்ப ஹாஸ்டலு அ இப்ப ஹாஸ்லுக்கு போயிருக்காங்க மேம் ஹாஸ்டல்ல இருக்காங்க
ஹாஸ்டல்ல தங்கி ஒரு பையனா
ஆ ஆமாங்க
ஹாஸ்டல்ல தங்கி படிக்கறாங்களா இப்ப சாப்பாடுலா அங்கயே குடுத்துருவாங்களா
எல்லாம அங்கேயே குடுப்பாங்க இப்ப அதுதா கொஞ்சோ பிரச்சன போகுறதுக்கு கொஞ்ச பிரச்சனையாயி எல்லா பிரைன்வாஷ் பண்ணி அனுப்பி விட்ருக்கோ
புடிக்கலன் சொல்றாப்படியா
ஆ இங்க இந்த ஸ்கூல்லு இந்த ஃப்ரெண்ஸு
ஆமா
அ அதனால இந்த ஸ்கூல விட்டு போக மாட்டேன்னு நமக்கு இல்ல டுவெல்த்துல எல்லா மார்க்கு தான மேம் வேணு
இப்ப வேற எங்க சேத்துருக்கீங்க வேற ஸ்கூலா
ஆ வேற ஸ்கூல் ஹாஸ்டல்ல போட்டாச்சு
செரி செரி
ம் அதே இந்த ஸ்கூலு ஃப்ண்ட்ஸ விட்டு போக மாட்டேன்னு
வச்சுக்கோங்களே அவங்க இப்ப டென்த் வரைக்கு ஒரே ஸ்கூல்ல படிச்சாங்களா
அப்படின்னுல்ல இது அவனுக்கு ரெண்டாவது ஸ்கூலுங்க
இல்லல்ல இப்ப ரீசண்ட்டா படிச்ச ஸ்கூல்ல எத்தன வருஷோ படிச்சிருக்காங்க
இங்க ஒரு ஃபோர்ரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கு மேம்
ஆ ஏன் வெச்சுக்கோங்களே இதுக்கு பைவ் இயர்ஸ் முன்னாடி அவங்க விவரோ தெரியாம படிச்சிருப்பாங்க ஆ பைவ்
க்கு ஃப்ரெண்ட்ஸ் கெடையாது
ப்ரெண்ட்ஸ்ஸ கட்டது அவுங்களுக்கு அந்த பாண்டிங்கே இருக்காது போவாங்க எல்லாரு கூடயு விளாண்டுட்டு வந்துவாங்க கரெக்ட்டா பைவ் இயர்ஸு க ப்பறோ ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி இருக்கும் போது அவங்க ஃபிரண்ட்ஸு கேங்குங்க பாம் ஆ
ஆ நல்லா செட் ஆனது நம்ப மாத்தனதுந்தா கோவோ
அது அது கோவங்கத விட அது நம்ம கொஞ்சோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணு அவுங்களுக்கு அது ஏத்துக்கறதுக்கு கொஞ்சோ டைம் ஆகு
அன்னா நாங்க வந்து அவ ஃபர்ஸ்ட் படிச்ச ஸ்கூல்ல வந்து அந்த ஸ்கூல் கொஞ்சோ ஸ்கூல் நல்ல ஸ்கூல்லு தா அங்க படிக்கற பசங்க எல்லா கொஞ்சோ ரிச்சான பசங்க அதனால ன் நாம் அ ரொம்ப ஹைஃபை அவங்க வந்து நம்ப பசங்க நம்ப கண்ட்ரோல விட்டு போவ் கூடாது இல்லிங்ளா பசங் க வந்து அவங்க ரேஞ்சுக்கு அவ ஃரெண்ட்ஸோட ரேஞ்சுக்கு நம்ம மாறிட்டோன்னா வம்பு
ஆமா ஆமா அவனுக்கு அவனுக்கு தே அவங்கள மாரியே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டானா அது நமளுக்கு ரொம்ப சிக்கலாயிரு
ஆ அதுக்கு அந்த ஒரு ரீசனு புரியணு லைஃப்ல கொஞ்சமாவது இதெல்லா தெரியணும்ன்றதுக்காக தா ஹாஸ்டே கே போட்டிருக்கோ இந்த வருஷோம்
இந்த ஹாஸ்டல் கொஞ்சோ மினிமான ஸ்கூல் தானே
அ நல்லா இருக்கு மேம் இது நல்லா இருக்கு நம்போ இதெல்லா தெரிஞ்சுக்கிற மாதி தா போனதுமே கம்ப்ளைண்டட் பண்ண வேணு வேணுனே பண்றாங்க எங்களுக்கு அங்க டீச்சர்ஸ் எடு இது புடியில புரியல சாப்பாடு செரியல உங்களுக்குனா தெரியு எ தொண்டை வலிக்குது என்ன ஆயிதேட்டு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க
கொஞ்ச கஷ்டமாதா இருக்கு ஏன்னா நம்ம வீட்டுல பாத்து பாத்துப் பண்ணிக் குடுக்கறோ
ஆமாங்க
என்தா நம்ம ஒரு மிடில் கிளாஸா இருந்தாக் கூட கொழந்தைக்குன்னு தேவைப்பட்டத நம்ம கரக்ட செஞ்சு குடுத்துரோல்ல
ஆமா மேம் அது எங்க வீட்டுல நா தா தோ இவனுக்கு வந்து எல்லாமே கிடைச்சக்கு கேக்குறதுக்கு முன்னாடியே கெடை ச்சுரு அந்த மாதிரி
ஆ அதனால வந்து இப்ப அவங்க குடுக்குற சாப்பாட சாப்பிடணு
அதுதா மேம்
திடீனு இட்லி தோசை எதிபார்த்தா அவுங்க இட்லி குடுத்தாங்கன்னா அத சாப்புட்டு தானே ஆகணு
அது வீட்ல மேக்சிமம் இட்லியே சாப்பிட மாட்டாங்க தோசைதான் மேம் அது அவங்களுக்கு ஏத்த மாரி மெத் லேசா ஆ கிறிஸ்பி அபிடதா செஞ்சு குடுப்போ இப்ப அங்க போனது என்னவன்றா இட்லி கல்லு மாறு இருக்கு தோசை இவ்ளோ பெருசா இருக்கு என்னா பண்றது அதெல்லா அப்டிதா இருக்கு அதுக்காக எக்ஸ்ட்ரா நட்ஸு அது இதுன்னு வாங்கி குடுத்து நீயா சாப்புட்டுக்கோ எது வேணுமோ
கஷ்டப்பட்டு ஒரு ஒன் இயரை ஓட்டிட்டாங்கன்னா அடுத்த இயர் ஈஸி ஆயிரு
கீர இருக்கில்ல இப்போ ஒரு டூ மான்ஸ் இப்ப வர்றே நா இருக்க மாட்டே வர்றேன்ற மைண்ட் செட் மேம் அதுவே இனி ஒரு இனி ஒரு ஒன் மன்ந்த் போயிச்சுன்னா அவனுக்கு மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிரும் என்னன்னா அ இதுக்கு மேல எந்த ஸ்கூல்லயு எடுக்க மாட்டாங்க
ஆமா அதையு கொஞ்ச புரிய வைங்க ஆனா நீங்க கொஞ்ச கோ போடாதீங்க ஏன்னா இது இப்ப ரீசெண்டா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு
எல்லா எடத்துலு இருக்குதமா இன்னொன்னு அந்த ஸ்கூல்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆய்ரு மிட்டமெல்லா அது இது வரும் போது அவ அதுல பிசி ஆயடுவா புரிஞ்சிருவா ஒண்ணே ஆ இதுக்கப்புறோ எந்த ஸ்கூல்லையு அட்மிஷ கிடைக்காதுன்னு புரிஞ்சு அங்க நீ எக்ஸாம் வர்தேன்ற பைத்தல ஆ அதுக்காக தா கொஞ்சோ அப்டியே விட்டு விட்டு புடிச்சிட்டு இருக்கோ
கோவப்படாம கொஞ்சமா அப்டியே கொஞ்ச கொஞ்சமா சொல்லி கொஞ்சம் போப்பா வாப்பா
அப்டிதா பண்ணி சொல்லி அனுப்பிருக்கோ
ரொம்ப ரொம்ப ஸ் இதா ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணாங்கன்னா சண்டே சாட்டர்டே சண்டேல போ கூட்டிட்டு வந்து வெச்சுக்கோங்க
அங்க விட மாட்டாங்க மேம் சண்டேஸ் வந்து பாக்கலா லாஸ்ட் வீக் த்ரீ டேஸ் லீவ் இருந்துச்சு அதனாலே ஆ இங்க வந்தா திரும்ப போகிறதுக்கு இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பாத்தா மைண்ட் செட் மாறிடுன்றதுக்காக அங்கயே அவ அங்க்குளோட வீடு அங்க கூட்டிட்டு போய் ஒரு ரெண்டு நாளு வச்சு அப்படியே ஸ்கூல் பேக் பண்ணியாச்சு
யா சரி சரி
எப்படி எல்லா கஷ்டப்பட்டு
கொஞ்ச எதுக்கு அவனே கொஞ்ச பாத்துக்கோங்க ஹாஸ்டல் எப்படி இருக்கு நம்ம புஷ்கொண்றோ ஆ அங்க என்ன சுச்சுவேஷன் என்னு தெரியல பொகி இருக்க காலத்துல பொம்பளப் பிள்ளைங்கள நம்ப முடியல ஆம்பளை பிள்ளைங்க எல்லாத்தையு நம்ம பிள்ளைங்க நம்மதா பாத்துக்க வேண்டியதா இருக்கு இல்லையா
அ அதுதானா அதனால டெய்லி இந்த க்ளாஸ் டீச்சர்ஸ் கிட்ட கால் பண்ணி இன்னைக்கு எப்படி இருந்தா க்ளாஸ் கவனச்சானா ஆன்சர் பண்றா அதெல்லா சொல்லி கேட்டுருக்கோம அவங்க அதெல்லா அதெல்லா நார்மலா தா இருக்கா ம் அதெல்லா நார்மலா தா இருக்காங்க நாம நம்மள பாக்கும் போதுதா அந்த இது வருது எப்படியாவது போயிரு ஓ ஆ எப்படியாவது போயிறணு அந்த பீலிங்கன்றத தாண்டி எப்படியாவது போயிடணும்ன்றது
எப்படியாவது வீட்டுக்கு வந்துறணுனு நெனைக்கிறாங்க அவ்வளவுதா அம்மா கூட வந்து இருந்துருவோ
ஆ அப்படி ஒரு மைண்ட் செட்ல பேசிட்டு இருக்காங்க பண்றது எல்லா புரிஞ்சு புரியறதுல யாருக்கா கஷ்டப்படுறாங்கன்றது
ஆமா ஆமா நீங்க நைட்டு என்ன சாப்ட்டீங்களா
இல்ல மேம் இதுக்கப்பறந்தா பிர்ப்பேர் பண்ணனு நாங்க இப்படியோ ஒரு நைன் நைன் என் கட்ட ஐ
என்ன செய்யலான்ருக்கீங்க
ஆ அதாவது டிபன் ஐட்டம் சப்பாத்திதா பண்ணனு டியோ தோசை எல்லா சப்பாத்தி பண்ணணு
மதியானோ என்ன செஞ்சீங்க
வேற என்ன நாங்க மட நாங்ககு கோபர்தனாலே கலையில எஞ்சி விஷ் போயிடுவாங்க காலையே செஞ்சிட்டோம்னா அது நைட்டுக்கூ இருக்கூ ஆமங்க அதனால காலையில செஞ்சி
அப்ப செரி
எங்க இருக்கோ இந்த கொஞ்சொ ரெஸ்ட்டு அதுவுல்ல
இருக்கறத சாப்டுக்க வேண்டிய தானே நம்ம வீட்ல இருக்கும் போது என்ன
அல்லது நம்ம எங்க இருக்
காலையில டிபன் தா சாப்புடுவோ இருங்க காலையில டிபன் தா சாப்புடுவோம் மதியானோ சாதந்தா சாப்புடுவோ ஐ டி டிபன் தா சாப்புடுன் செல்றோ கூட்டம்லா இன்னு இருக்காங்க
இருக்காங்க தா வேற ஒன்னுயில்ல என்ன பண்றது நம்ப வேர் பண்ணும்போது நம்பளுக்கு ஏத்த மாரி போயிடுவேண்டிதா
இருந்தமா ஒரு நாள் வீட்ல இருக்கோமா அனைக்கி சப்பாத்தி செஞ்சோமா ஊரு செஞ்சோமா இல்ல சாப்பாடு இருக்கு சாத இருக்கு கொழம்பு இருக்கு அதே வெச்சிக்க வேண்டியதானே நாங்கல்லா கூட வெச்சிக்குவோ
நாங்களு வெச்சிப்போங்க காலையில செஞ்சிட்டு இப்ப வேல இருக்கு ஈவினிங் வந்த அப்டே கொஞ்ச ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கறதுக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணனா அடுத்த நாள் கொஞ்ச ஃப்ரெஷா செய்ய முடியு
புதுசா செய்ய முடியு ஆமா அந்த கொழம்பு அந்த இதெல்லா இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த நீங்க காலையில என்ன சமச்சிங்க
காலையில சுண்டல் வெச்சி பண்ணியாச்சி மேம் மதியானத்துக்கு சாப்பாடு செஞ்சி ஆமா
இருங்க எனக்கு வேற காலு வருது பேசிட்டு வரே சிஸ்டர் பேசலா இருங்க வேற காலு வருது பேசிட்டு வரே